ஹலோ
ஆ கேக்குதா உங்ளுக்கு
ஆ கேக்குது கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது இப்போ எ வாய்ஸ் உங்களுக்கு சவுண்டா இருக்கா
ஆ சவுண்டா இருக்கு
ஆ கேக்குது கேக்குது
ஆ ஏ நா டி வி பாத்துட்டு இருந்த நீங்க
நா இப்பதா அமேசான்ல ஒரு ஆர்டர் போட்ட
ம் ம்
ம் சிந்தால் பாடி வாஷ் இருக்குல்ல
ம்
அம்மா ஆஃபர்ல இருந்திச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம் எல் இருந்துட்டு ட்டூ டுவெண்ட்டியோ என்னமோதா
ஆ ஓகே ஓகே
அதனால அத ஆடர் போட்டு
ஓக்கே ஓகே நானு ஏதா ஆரடர் ட்ரெஸ் தா ஆர்டர் போடலான் பாக்குற ஆனா எனக்கு இப்ப ஃபேப்ரிக்லா எப்டி வரு அப்டின் எனக்கு தெரியல ஆன்லைன்ல போட்டா ஃபால்ஸ்ல போட்ருக்க
கூப்புட்றாங்களே
ஆ குடுத்துறாங்க நா வந்து காட்டனா பாக்குற நல்லா இருக்க ட்ரஸ்ல்லா காட்டன்ல இருக்க மாட்டேங்குது ஒன்னு இருந்தா ப்ரைஸ் அதிகமாருக்கு
அதுக்கு நம்ம நேர்ல பொய் பாத்தாதா கரக்டா வரு
ஆம்மாமா அதுவு ஒன்னுதா எ மூணு ப்ளாட்ஃப்பாம் இருக்கு க்குல்ல அதுக்கு மூணுத்லிய்மே எது ரேட்டு கம்மியா இருக்கு பாக்குறத்லே அப்டி மறந்துறு போட்றதே
ம்
ஏ பாக்குற போட்லான்ட்டு அப்டே விட்டற்ற
உம் உம்
நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் நெறயா பண்வீங்ளா
ஆ பண்ணுவ ஆனா இப்பதா ரொம்ப ஆன்லைன் பர்ச்சஸ் பண்ற மாதிருக்கு ரெண்டுமே பண்ணுவ ஈக்வலா ஆன்லைன்ல எவ்ளோ எடுக்கர்னோ அவ்ளோவு கடைல்யு எடுப்ப
ஆ
ஹனல் என்னதா இர்ந்தாலு ஆன்லைன்ல பாக்குறப்ப நல்லார்க்குன் ஆட்ரு போட்றப்ப சைஸு அது எல்லா ஒரு மாதுரி ஆகுது நேர்ல போய் எடுக் க்குறது அந்த மாரி ப்ரச்சன வரமாட்டிங்து
ஆன்லைன்ல கலர் கூட குவாலிட்டி எல்லாமே மாறுது அத்னாலதா எனக்கு ஆன்லைன்ல போடவு பயமாருக்
தேர்க் இப்போ
ம் ஆனா பட்ரு ப்ரைஸ் கொஞ்ச கம்மியாருக்கு ஆஃப்லைன் விட
ம் ம்
ஆ அதுதா அந்த குவாலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டியேதா கொஞ்சோ கடுப்பாருக்கு வாங்கும்மோது
நம்ம ஆஃப்லைன்லே ஆஃபர்ஸ்லா போடுவாங்கல்ல ஆஃப்லைன்ல வாங்கும்போதே இ ஆஃபர்ல்லா நெறைய போடுவாங்க அப்ப வாங்கலா
ஆம்மம்மா
ம்
நானு இப்ப ஒர் ரெண்டு செட் போட்லாந்தா இர்க்கே நெக் சுடி ரெண்டு போட்லா அப்டின்ட்டு
ம் ம் பாருங்க இல்லன்னா தீபாளி பொங்கல் அப்பல்லா ஆஃபர் நறைய வரு ஆன்லைன்ல அப்ப போட்டுகோங்க
ம் ஓகே ஓகே அது போடணு அந்த வீட்டுக் போட்டுர்க்குற மாத்ரி நைட்டிலா வேண்டா பட் சும்மா ஃப்ரீயா இர்க்க மாத்ரி அந்த டிரெஸ்ஸஸ்மே போடணு அதா பாத்து வச்சிருக்க இப்ப எது புதுசா ஃப்ராக் நைட்டினு ஒரு கேட்டகிரி வந்துருக்காமே சி அதுதா ட்ரை பண்லா ஆ
நல்லாதா இருக்கு ஆக்சுவலா எலாஸ்டிக் டைப்பு பாதி வர எலாஸ்டிக் வந்தா ப்றோ இதா இருக்குமி அம்பர்லா மாரி
ம்
ம்
நல்லா இருக்கா ஆக்சுவலா அது வெள்ளயு ம் நைட்டிதா அதுக்கு பதில் போட்டது இல்ல ஃப்ராக் நைட்டி வெள்ளயு போட்டு போகலா அப்டின்னு நா யோசிக்கி அது எப்டி வெள்ளயு போட்டு போகுற மாதிரி இருக்கா இல்ல வீட் லிவு போட்ர மா
ம்ஹு வெளிய போட்டு போலா ஆச்சொலா
வெளியு போட்டு போலா
ஆனா சுடி மாதிரி தா இருக்கு நைட்டினு யாருக்குமே தெரியாது நம்மள மாரி இப்ப இருக்கோங்கள நம்ம கண்டுபுடிச்சாதா உண்டு
ஓ அப்டியா ஆ சோ அதோ ஒரு நாலு வாங்கலான்ட்டுருக்கேன் எ எவ்வளோ பிரைஸ்க்கு வாங்குனீங்க
நா வாங்கி ஒரு மூணு மாசொம் ஆகுது அப்ப இருந்துட்டு நானூறு ரூபான்னு வாங்குனே
ம் ம்
அப்ப ஃபஸ்ட்டு அப்ப ட்ரெண்டிங்ல இருக்குலே நா ஆஃப்லைன்ல தா வாங்குனே
ம் ம் கே ஓகே ஆஹ்
நீங்க மீஷோல பாருங்க இருக்கு
இப்ப ஆஃப்லைன்லயு அது வந்துருச்சா நா இன்னு ஆன்லைன்ல தா இருக்கன்னு நெனச்சே
ஆஃப்லைன்ல எப்பயோ வந்துருச்சு
சோ ரெண்டு வாங்கிப் பாக்க்கலா அப்டின்னு ஒரு ஐடியாவில இருக்கே
வாங்குங்க நல்லா தா இருக்கு ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வாங்கி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஓகே அப்டின்னா வாங்க் நா இன்னொன்னு வாங்கினே ஆக்சுவலா அது எப்பிடி இருக்குனா பஃப் டைப் நைட்டி
ம்
அதுவு சொ அஹ் செரிம்மா இது அம்ப்ரெல்லா மாரி நம்ம நாட்டு ரோ பின்னாடி நாட் கட்டிக்கணு பஃப் கையி அதுவு பாத்தா சுடி மாரி தெரியாது இனி எலாஸ்டிக்குள்ள நாட்டு வராது எலாஸ் து நம்ம ஹிப் ப் வர டைட்டா இருந்தா அப்புறொ கீழ அம்ப்ரெல்லா மாரி வரும் அதுல நம்ம என்ன பண்ணுவோ நாட்ட கட்டிடுவோ பஃப் மாதிரி இருக்கு தெரியாது
ஓ ஓகே ஓகே
அந்த மாரி வாங்கிட்டே
சேரி அதா ட்ரை பண்றே நானு இந்த இந்த வீக்கு இல்லன்னா அடுத்த வீக்கு வாங்கலா தா இருக்கே வீட்ல இருக்கிறதுனால பேண்ட்டு போட கம்பர்டபிலா இல்லையா
ஆஹ் அஹ்
வேற சம்மரு சம்ம முடிய போகுது ஆக்சுவலா நா ஸ்டார்ட்டிங்லயே வாங்கறதா இருந்தே அப்பறோ மறந்துட்டே
ம் ம் இனி மழக் கால தா வரா காத்து வ ஆரம்பிச்சிரு ஆக்சுவலா வைகாசியே முடியப் போதுல்ல
ம்
அதனால ம்
ஓகே ஓகே இன்னு நெறைய பாங்கிள்ஸ் எல்லா வாங்கணு பாக்குறே பாங்கிள்ஸ் வாங்கியே ரொம்ப நாள் ஆகுது பாங்கிள்ஸ் வாங்கணு
கும்ல அதெல்லா வாங்கி வச்சுக்கோங்க அத வாங்கிட்டு ஸ்டோன் வளையல் வாங்கி வச் ட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே மாத்தி மாத்தி போட்டுக்கலா
அப்பிடியா இப்போ நெறைய கலர்ஸ்லாமா நீங்க நெறைய கலர்ஸ் வாங்கிருக்கீங்களா இல்ல ஒண்ணு ரெண்டு
நா ஒரு மூணு கலர்ஸ் தா வாங்கிருக்கேன் ஆக்சுவலா உங்க ரிசப்ஷன் அப்போ ஒரு கலெர் வாங்குனேன் அதுக்கு அப்ப அப்பதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ட்டுவாங்கி ஸ்டோன் வளையலோட கலந்து போட்டே நல்லா இருந்தது
ம் ஸ்டோன் வளையன்னா அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்ல்லா வருமே அது மாரி
அ அந்த மாரி இல்ல அது கோல்டன் ஸ்டோன்ஸ் இருக்காது ஆக்சுவலா அந்த ஸ்டோன்ஸ் இதுவே நான் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வாங்குனே
ஓ அ அ
அதுல கலந்து போட்டா நல்லா இருக்கு ஆனா ரெண்டு மூணு கலர் தா வாங்குனே பாக்ஸோட வாங்கினா இப்ப கம்மியா இருக்கும்ல ச்சு எந்த கடையில கம்மியா இருக்கோ அப் போ எல்லா கலரையும் மொத்தமா வாங்கிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே வச்சிருக்கே
ம் ஓகே ஓகே இப்ப இந்த ரெயின்ட்ராப் பேங்கல்னா அது வந்து இதுதான ஏதோ சொல்லுவங்களே கண்ணாடி வளையல் அதுதானவா
ரெயின்ட்ராப்பா கண்ணாடி வளையல் தா ஆனா ரொம்ப மொத்தமா இருக்கு
ம் ம் ஓகே ஓகே நல்லாதா அது
அடையாத
அத வாங்கலான்னு நினைப்பானா பிரைஸ் அதிகம் தானா நார்மலோடுது பிரைஸ் அதிகம் தானா
பில
நார்மல் பேங்க்லோட அது பிரைஸ் அதிகம் தான
ஆ ஆமா ஆக்சுவலி நம்ம ஆஃபர் பில் கொண்டுவரமோ கடையில அதுல எல்லா போனோனா வச்சிக்கோங்களே ஆ கம்மியா இருக்கு
ம் ம் ம் ஆக்சுவலா எங்க லொக்கேஷன் அந்த மாரி கட இல்ல ஒண்ணுதா இருக்கு அந்த அளவுக்குலா ஆஃபர் போட மாட்டாங்க
ஆ
ஓ இங்க யாரு போனாலு அந்த ஒரு கடைல தா வாங்குவாங்க கலெக்ஷன்ஸ்மே மேக்சிமம் இங்க இருக்காது
ம்
உங்க உங்க இதுல பிளேஸ்ல எப்டி நெறையா கடைஸ் கட இருக்குமா
ஆ இங்கெல்லா நெறைய கட இருக்கு அதுக்கெல்லா பிரச்சன கெடையாது
ம்
அங்க இல்ல உங்க பிளேஸ்ல நீங்க நல்லா போய் பாக்கலன்னு நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்
இல்ல ஒரு கடதா ம்ச் இப்ப நம்ம கலெக்ஷன் வைஸ் பாக்கனும்னா ஒரு கடதா இருக்கு
ம் ம் ஆ
ம் ம் அது பிரைஸ்லா கொஞ்சோ அதிகமாதா இருக்கு
கண்ணாடி வளையல் உங்களுக்கு புடிக்கும்மா வாங்கலா அது கண்ணாடினு சொல்ல முடியாது நல்லா ம்ச் எப்டி சொல்றது நல்லா திக்கா குண்டா இருக்கூ அவ்ளோ எனக்கு தெரிஞ்சி இது வர ஒடையவே இல்ல அது அப்டேதா இருக்கு கண்ணாடியிலுமே குட்டி குட்டியா அந்த கோல்டன் கலர்ல அந்த ட்ராப் வச்ச மாரி அந்த ஸ்டோன் இருக்குல்ல
ம் ம் ம் அது அப்டியே அழகாவு இருக்குங்க ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது கேக்குது
அந்த மாரி நறைய டிசைன் அது அதுலயே நெறைய டிசைன்ஸ்லாம் கூட வந்துருச்சு
ஓ ஆ
ஆமாவா
அங்கதா இப்ப பேங்கல் அதான வாங்கலான்ட்டு இருக்கே ரொம்ப நாள் ஆச்சி நா ஆர்ட்ரு போட்டு வாங்கி
ஆ ஆ ஆன்லைன்லியே பாருங்க உங்குளுக்கு சைஸ் கரெக் கரேக்ட்டா வரு அப்டினு சொன்னீங்க நீங்க
அதா இப்போ பேங்கிள் ஆன்லைன்ல போட்டா அது எப்டிங்க சைஸ் எல்லா பாக்க முடியு உங்குளுக்கு தெரியுமா
ஆ அதுல இருக்கூன் நெனைக்கிற ஆக்சுலா தேர்ட்டி டூ அந்த மாரி இஞ் இருக்கூ
கண்டுபுடி இருக்குது அதுனாலயே நா பேங்குல்லா போட்றதே விட்டுட்ட கலெக்க்ஷன்லா நல்லா தா இருக்கு ஆ
அவுங்க பாத்தோனே நமக்கு எடுத்து தருவாங்க பாத்தீங்களா இந்த சைஸ் அவுங்களுக்கு கரெக்டா இருக்கூனு
ஆமா ஓ அந்த சைஸ்
ம் ஓகே ஓகே அதான பேங்குள் வாங்குனா எப்டி எல்லாரு பேங்குள்ஸ்லா ஆன்லைன்ல வாங்குறாங்க
அதான் அப்ப சைஸ் அப்போதக்கி கரைக்டா இருக்கூ பேங்குள்ஸ்லா கேளுங்க எ கைக்கி என்ன சைஸ் அப்டினு சொல்லி கேட்டிங்னா வச்சுக்கோங்களே அவுங்க சொல்லுவாங்க அ அப்டியே தெரிஞ்சுக்கூ அதுக்கப்புறமா நம்ம கைக்கு பத்தல னா ஒரு இன்ச்சு அதிகோ அப்டினு அத வச்சே நம்ளே கண்டுபுடிச்சிடலா
ஆ ஓகே ஓகே நா ட்ரை பண்றே ஆனா நா நறையா ஆக்சுலா போன அண்ணக்கி ஞாபகொனா த்ரீ இன்டு போஃரு த்ரீ இன் டு டூ அந்த மாதிரி சைஸ் இந்துச்சு அதுதா சைஸா இல்ல
ஆனா அந்த மாதிரியு சொல்வாங்க ஒவ்வொரு கடையில டிஃப்ரெண்டா இருக்கூ நம்ம போயி கேட்டாலே சொல்வாங்க அவுங்களே ஓகேங்க எனக்கு ஒரு கால் வந்துட்ருக்கு நா அந்த கால பேசிட்டு உங்களுக்கு கால் பண்ற
ஆ ஓகே
பாய்
ஆ